ஆ சொ
என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்ப கடைக்கு பொயிட்டு வந்தங்க
செரிங்க செரி நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மா தாங்க உக்காந்துகே கால்ல இருந்து சும்மா தாங்க இருக்கே தூக்க தூக்கமா வருது ஆமாங்க வேற இங்க என்ன பண்றது நீங்க என்ன பண்றீங்க
என்னதாங்க பண்ணுவீங்க சும்மாவே இருக்கீங்க
சும்மாவே என்ன பண்ணுவே எ எனக்கு வந்து இந்த வேல வேற அதிகமா இருக்குங்க நா வேற வேல வேற செய்யணு அது கூட செய்யாம தூங்கி கிட்டே இருக்கே என்னனா நா வந்து ஊருக்கு பொயிட்டு வந்தங்க அதுனால ஒரு தூக்கமா இருக்குங்க
தூக்கமா இருக்குங்களா
ஆமா ஆமாங்க சேரிங்க உங்களுக்கு ஏதாவது சமைக்க தெரியுங்களாங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சமச்சு தருவீங்களா உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா
கண்டிப்பாங்க சமைய எனக்கு சிக்கன் சமைக்க தெரியங்க உங்க என்னா செஞ்சு தரங்க வாங்க வீட்டுக்கு
கண்டிப்பா வறங்க
ம் சேரிங்க
ஆ உங்க சின்ன வயசு வாழ்க்கை என்னோட சின்ன வயசு வாழ்க்கை சொல்லுங்க சொல்லுங்க
வரும்போது சிக்கன் எடுத்துட்டு வந்துருங்க மத்தியா மறக்காம
ஏங்க நீங்க செஞ்சி தரேன்ட்டு எங்கள எடுத்துட்டு வர சொல்றீங்களாங்க
ஏங்க என்னங்க நீங்க தான் நல்லா பார்த்த வாங்கி தருவீங்க வாங்கிட்டு வாங்க
சேரிங்க அவங்க சிக்கனுே எல்லாம் வாங்கிட்டு வரங்க என்னன்னா எதுமே எல்லாம் வாங்கிட்டு வரங்க
ம் சேரிங்க
ஆ என்னோட சின்ன வயசு வாழ்கையை பத்தி உங்களுக்கு சொல்லவா
சொல்லுங்க சொல்லுங்க
நான் வந்து ஒரு சின்ன வயசுல போறந்தேங்க
இந்த வயசுல எல்லாரும் பொறக்க தாங்க செய்வாங்க நீ புதுசா சொல்றோ மாரி சொல்றீங்க
ஆமாங்க அது ஒரு வருஷம் அப்ப பொறந்தங்க
சேரிங்க
பொறந்து இப்ப வந்துட்டாங்க
என்னங்க இதெல்லாம் ஒரு கதைய ஏங்க அதை ஏங்க சொல்றீங்க
இருங்க இருங்க நடுல என்ன நடந்துன்னு சொல்றேங்க
நடுல நடந்த த சொல்லுவோன்ங்க நீ எப்படி வளர்ந்தீங்கன்னு சொல்லுங்க
செரி நீங்க என் காதல் கதையை சொல்லட்டுங்களா
நீங்க ஏதாவது ஒரு கதைய சொல்லுங்க ஒரு கதைய முதல்ல சொல்லுங்க
சேரிங்க என் காதல் கதையும் என் வாழ்க்கையில ஒரு கதை தான் அத நான் சொல்றேன் கேக்குறீங்களா
சொல்லுங்க சொல்லுங்க
நான் வந்து ஒரு பத்தாவது படிப்பேங்க
சேரிங்க
பத்தாவது படிக்கும் போது பத்தாவதுல்ல ஆறாவதுன்னு சொல்றேங்க நா ஆறாவது ஒரு ஸ்கூல் ஆ ந என் சின்ன வயசுல கதயே சொல்லாங்க சின்ன வயசுல வந்த காதல் கதையே ஃபஸ்ட் ஃபஸ்ட் நா மூாவது ஸ்கூல் சேர்ந்தங்க
ம் சேரிங்க
அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க
பொ பொண்ணுங்க மட்டுமா இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க
இருங்க நான் காதல் கத தான் சொல்லுங்க ஏங்க இப்டி வந்
ஒரு பொண்ணு தான் இருந்துச்சாங்க
இல்ல நெறைய பொண்ணு இருந்துச்சு
அதுல உங்களுக்கு ஒரு பொண்ணு புடிச்சிருச்சாங்க
புடிக்கி புடிச்சதுன்னு சொல்ல முடியாது எப்டின்னா நாங்க ஃபசலென்னு சொல்றன் கேளுங்களன்
ஏங்க உங்களுக்கு அப்ப மிசை கூட வளர்ந்திருக்காது அந்த காலத்துல என்னங்க உங்களுக்கு காதலு
இருங்க கேளுங்க எனக்கேல்லாம் எல்லா வயலயையும் காதல வருங்க உங்கள மாரில்லா கடையாதுங்கது கேக்குறீங்களா சொல்லவா
சேரிங்க சொல்லுங்க
நான் ஓரு ஸ்கூல்ல சேர்ந்தேங்க
கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க
அந்த ஸ்கூல்ல அப்பவே ஐம்பதாயிரங்க ஃபீஸு
ம்
அப்ப வந்து அவங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு எ கிளாஸ்ல நெறைய பொண்ணுங்க பசங்கல்லா இருப்பாங்கங்க
சரிங்க
அப்ப வந்து நெறைய போ எங்க கிளாஸ்ல வந்து மொத்த ஒரு அறுபது பேர் இருப்போங்க
ம்
அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எப்டி எனக் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னா நாங்க இந்த மாரி கிளாஸ் எல்லாத்தையு வந்து சேர்ந்து சேர்ந்து உக்கார‌‌வைப்பாங்க பாய்ஸ் கேள்ஸ்னு பேசீட்டு இருக்கண்டு
சரிங்க
அப்ப உட்காந்ததுங்க அந்த பொண்ணு பக்கத்துல போயி
ம்
உக்கார ஆரம்பிச்சோ அப்றோ பேச ஆரம்பிச்சோ
சரிங்க
அவங்க அப்பா வந்து டாக்ருங்க மருத்துவர்
ம்
அப்பறோ வந்து பேச ஆரம்பிச்சோ
ம்
அதுக்கப்பறோ வந்து ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சோ
ம்
அப்பறோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோ
ரெண்டு பேரு லவ் பண்ணீங்களாங்க
ஆமாங்க
நீ மூணு மூணாவது படிக்கும் போதுங்களாங்க
ஆமாங்க மூணாவது தாங்க
சேரிங்க சேரிங்க
மூணாவது லர்ந்து இந்த மாரி நல்லா படிச்சிட்ருந்தோ நல்லா பேசிட் இருந்தோ
ம் அப்றங்க
அப்ப வந்து ஏ கிட்ட வந்து இந்த மாரி ஃபோன்லா இல்லங்க ஆள்கிட்ட ஆளுன் னு சொல்ல முடியாது என்னோட முன்னாள் காதலி பின்னாடி கூட பேச
ம்
அதுனால வந்து அதா போன்லல்லா பேச முடியாதுங் அந்த பொண்ணுக்காகவே தெனமு ஸ்கூலுக்கு போவங்க லீவே போடாம நா வந்து ஹண்டரட் பர்சன்டேஜூ அ லீவே போடாம அட்டணன்ஸ் வாங்னனு எனக் பிரைஸ்ல்லா குடுத்தாங்க ஆனா அந்த பொண்ணுங் தாங்க அதுக் காரணமே
ம் ம்
அது பொண்ணு நல்லா அழகா இருக்குங்க அது வந்து எண்ணெய வந்து காதல் பண்றேன்னு சொல்லிடுச்சுங்க அது எனக்கு ஒரு ரொம்ப பெருமைங்க என்ன நல்லா பாத்துக்குங்க அந்த அந்த பொண்ணு
காதல் பண்றதுல என்னங்க பெருமருக்கு
இல்லங்க எனக்கு இந்த மாரி ஒரு பொண்ணு கெடைச்சது எனக் ஒரு அதிஷ்டந்தான
ம் சேரிங்க
அதுக்கப்றோ வந்து நா வந்து ஒரு மூணாவது முடிஞ்சு நாலாவது நாள் லவ்வளா நல்லா போயிட்டு இருந்ததுங்க
சரிங்க
அடுத்தது அஞ்சாவது வந்துதுங்க அஞ்சாவது வந்ததுக்ப்றோ எங்கப்பாக்கு வந்து ஸ்கூல் புடிக்கலனு சொல்ட்டாருங்க
ம்
அப்புற வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கேக்குது மா
கேக்குதுங்க சொல்லுங்க
அப்புற வந்து நா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கூல விட்டு வந்துட்டேங்க அந்த பொண்ணோட நம்பரு என்ட இல்லங்க
மூணாவது படிக்கும்போது உங்களுக்கு எப்டிங்க நம்பர் இருக்கு
அதாங்க நம்பர் இல்லங்க அப்றோ வந்து நானு ஸ்கூல் மாறிட்டேங்களா
ம்
அந்த காதல் அப்டியே போயிடுச்சுங்க
அ இப்ப ஸ்கூல் மாற்னபெறகு வேற காதல புடிக்க ஆரம்பிச்சுடிங்களாங்க
அப்டின் இல்லங்க இப்ப வந்து எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசாமலே இப்ப இப்ப கூட அந்த பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோ அப்டின் தோணுதுங்க
ம் இங்க தானே வேற வேற பொண்ணுங்க பாத்துட்டு போயிட்டீங்க அதுக்குள்ளேயு
என்ன மறக்காம இரு என்ன மறக்காம இருக்குமா அந்த பொண்ணு நீங்க நெனக்கிறீங்களா
எனக்கு எப்டிங்க தெரியு அந்த பொண்ண நா பாத்ததே கெடயாதுங்க
நீங்க நீங்க என்ன நெனக்கிறீங்க அந்த பொண்ண பத்தி
அந்த பொண்ண பொண்ணு கூட பழகி இருந்தா தெரியுங்க அந்த பொண்ண பத்தி பழகாமே எப்டிங்க அந்த பொண்ண பத்தி தெரியு
ஒரு வேள இப்ப வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க நா இங்க இருந்து என்னங்க பண்றது இப்ப நா வந்து அந்த பொண்ண வந்து தேடி போறேங்க தேடி போனா அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்ருக்கு அப்ப என்னங்க பண்றது
என்ன பண்றது ஏன்ட ஏங்க கேக்குறீங்க நீங்க அல்ரெடி இன்னோருத்த பொண்ண லவ் பண்ணா எப்டிங்க அந்த பொண்ண லவ் பண்ணுவீங்க
இல்லங்க அப்டி இல்லங்க டக்குனு வந்து ஏதாவது ரெண்டாவது மனைவி அப்டி எல்லா வச்சிக்க முடியாதுங்களா
அப்பல்லா வச்சுக்கீனா உங்கள துக்கி ஜெயில்ல போட்ருவாங்கங்க ஒர்த நாள எந்துச்சு நிக்கவே முடில அவுனுக்கு ஒம் போது பொண்டாட்டி கேக்குதாங்கிற டைலாக்லா இருக்குலங்க அந்த நெலம தாங்க ஒங்களுக்கு
அந்த பொண்ணோட மூஞ்சு சின்ன வயசு மூஞ்சி எனக்கு இன்னோ மறக்கவே இல்லங்க நாபகோ இருக்குங்க ஆனா வந்து இப்ப அந்த பொண்ணு எப்டி இருக்குனு எனக்கு தெரியவே இல்லைங்க
அ அத போய்ட்டு ஆவலாக்கிரீங்க அதப்புடிங்க தெரியாத போய்டு ஒங்களுக்கு
என்னங்க புரிலங்க என்னங்க சொன்னீங்க
பொண்ணு முஞ்சே நாவ இல்லங்கிறிங்க எப்டிங்க தெரியு
பொண்ணு மூஞ்சி சின்ன வயசுல இந்து தாங்க நாபகோ இருக்கு இப்ப பெரிய வயசு ஆனதுக்கு அப்றோ அந்த பொண்ணு எப்டி இருக்குன்னு எனக்கு தெரியலையேங்க
யாருக்குங்க தெரியு நீங்க போய் வேணா அந்த ஸ்கூல்ல போய் கேளுங்க இந்தாட்டி நீங்க வணங்கி தா ஆகணு பொண்ணோட பேருன்னாது இருக்காங்க அந்த பொண்ண பேர போய் கே சொல்லி தேடுங்க
ஆ
சொல்லுவாங்க அவுங்க
சேரிங்க சேரிங்க கண்டிப்பாங்க அதுக்கப்பறோ வந்து முடிஞ்சுருச்சுங்க அந்த காதல் கத அந்த பொண்ணு நானு ரொம்ப நல்லா உங்களுக்கே தெரியு நாங்க வந்து ரொம்ப நாளா லவ் பண்றோ அப்டின் மேம்களுக்கே தெரியு அந்த பொண்ணுகாக வந்து எ எக்ஸாம்ல வந்து காமிக்குங்க
ம்
அதுக்கப்றோ ந நெறையா எழுதில்லா குடுக்குங்க
ம்
அவுங்க வீட்ல கொஞ்சோ காசு அதிகங்க அந்த பொண்ணு வீட்டுலயிருக்க சாக்லேட்லா அன்னைக் எடுத்வந் தரு சாப்பாடெல்லா அங்க நல்லா சாப்பாட்லா வெச்சிருக்கு அதெல்லா தரு இந்த ஸ்கூல்ல வந்து டவல் எடுத்துட்டு வர சொல்லுவாங்கங்க அப்ப வந்து நா டவல் எடுக்காம போயிருவே மறந்து அப்ப அந்த பொண்ணோட டவல ஷேர் பண்ணி அந்த பொண்ணோட டவல்ல தாங்க நா சாப்டுவ
என்னங்க இதெல்லா ஒரு விஷியோ ரொமேண்டிக்கா சொல்லிட்ருக்கீங்க
இருங்க அப்றோ வந்து அப்பப்ப இந்த பெண்டன் ஸ்டிக்கர் இதலா வாங்கிதருங்க எனக்கு
இதே பசங்க வாங்கினுவந்தா கூட பசங்களா உங்கள லவ் பண்றாங்கன் அர்த்தமாங்க என்னங்க நீங்க பேசுறீங்க
இருங்க இருங்க அப்றோ வந்து எனக்கு வந்து அந்த பொண்ண ரொம்ப புடிக்குங்க இப்ப வந்து அந்த பொண்ண எனக்கு திருப்பி போய் பாக்கணும் போல இருக்குங்க என்னங்க பண்றது ஏதாவது ஒரு ஐடியா சொல்றீங்ளா ஆனா அந்த பொண்ணு எப்டி இருக்குனு தெரில அந்த பொண்ணோட வந்து எந்த டீட்டெயில்ஸூமே எனக்கு தெரியாதுங்க என்னங்க பண்றது
ஒன்னும் பண்ணாதீங்க
ஆ
உங்களுக்கு புடுச்சத பண்ணுங்க
சேரி உங்களுக்கெல்லா காதல் எதுமே வராதா ஏ நீங்க ஏ இப்டி பேசுறீங்க
என்னானுங்க லவ் பன்றது என்ன நா அழகலா இல்லங்க அதனால எந்த பொண்ணு நம்ள பா குதுங்க உங்கள மானி அழகா இருந்தனாச்சு அ நீங்களா ஒரு பொண்ண விட்டுட்டு பத்து பொண்ண பா லவ் பண்றீங்க இது வரைக்கு பண்ணிருக்கீங்ளா ஓ அப்டி பண்ணும் போது நான் லா தூசிங்க
நா எங்கங்க அழகா இருக்கே நீங்க தாங்க ரொம்ப அழகுன் நா நேத்து உங்க பேசுறத வச்சு எனக்கு தோணுது
அ பேசறத வச்சு என்னங்க ப்ப பசங்க உங்களுக்கு லவ் பண்ணுவீங்க ஏங்க ஏங்க இப்டி பேசுறீங்க
பசங்களால யாருங்க லவ் பண்ணுவா என்னங்க நீங்க
நீங்க ஏங்க அப்டி பேசுறீங்க
ம் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுங்க நீங்க பே
என்னங்க சிரிப்பு சிரிப்பா வருதுங்ரீங்க தப்பா இருக்குங்க
சேரிங்க என்ன மழ பெய்துங்ளா
மழலா பெய்லங்க வெயில் அடிக்குதுங்க
வெயில் அடிக்குதா
ஆமாங்க
இங்க மழயா மழ அதிகமா பெய்யுதுங்க ஆனாலு உங்கள்ட்ட எனக்கு பேசணு போலயே இருக்குங்க
என்னங்க தப்பு தப்பா பேசரிங்க
என்னங்க தப்பு தப்பா
இதுக்குதா பொண்ணு பொண்ணுங் பேசுங்க ஏங்க ஏன்ட்ட வந்து இப்டி பேசுறீங்க
என்னங்க
பொண்ணுகட்ட போய் இந்த மாரி பேசுங்கங்க இன்னு ரெண்டு பொண்ணாவாது நீங்க த் கரெக்ட் பண்ணிருவீங்க
இருங்க இங்க ஒரே நிம்சோ இருக்கீங்ளா எங்க அம்மா மட்டு கூப்பறாங்க நா போய் என்னன் கேட்டு வரே
ஆ சேரிங்க